ஹலோ
வணக்கம் தோழி
வணக்கம் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
சாப்டாச்சா
ஆ இல்ல தோழி இனிமேலுதா இனமேலுதா சமையல் செய்யனு
ம் ஏ நா சாப்ட்டாஷ் இப்பந்தா பையனுக்கு ஊட்டி விட்ட பிரியாணியு சாப்ட்டாச்சு
எப்பமே ஏர்லியாவே சாப்ட்ருவீங்ளா
ஆமா நாங்க எயிட் ஓ கிளாக் லா தூங்கிருனு இவுங்க ஆஃபீஸ் போறாங்ளா எயிட் ஓ கிளாக் லா தூங்கிருனு
எய்ட் ஓ கிளாக் தூங்கிட்டு மார்னிங் எத்தன மணிக்கெந்திருப்பீங்க இயர்லி மார்னிங் எந்திருப்
ஆ ஏர்லி மார்னிங் ஆமா
ஓகே எழுந்திருச்சி குக் பண்ணி இங்க குடுக்கணு
ஆமா குக் பண்ட்டு திரும்ப அவன ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நா கெளம்புனோ
ஓகே நீங்க ஹவுஸ் ஒய்ஃப்பா
ஒர்க் பண்றங் சிஸ்டர்
ஓ நீங்களோ ஒர்க் பண்றீங்க ஓகே உங்க பையன ஆ உங்க சில்ட்ரன்ன வந்து ஸ்கூல்க்கு அம்ட்டு நீங்களும் ஒர்க் கெளம்பிடுவீங்க அதனால அப்டியே ரொட்டீன் ஆயிடுச்சு எயிட் ஓ கிளாக்கு தூங்கறது மார்னிங் ஏர்லி மார்னிங் எந்திரிஷ்ட்டு குக் பண்ணிட்டு எல்லா ரெடி ஆகறதுக்கு
எஸ்
ஓகே ஓகே நாளைக்கு சண்டே லீவ் தான உங்களுக்கு
லீவ் தா சண்டே லீவ் தா என்னதா இருந்தாலும் நம்ப எப்பமு ஃபைவ் ஓ கிளாக் எயிட்டோ எல்லா தூங்கறனால அந்த இது ரொட்டின்க்கே வந்துருது
ஆ நல்லது
ம்
சீக்கிரமா தூங்குறது நல்லது
ம் ம்
இப்பெய்ல்ல யார் அந்த மாரி தூங்கற கிராமத்துல எல்லா முன்ன எல்லா வந்து பாத்தீங்ன்னா கிராமும்ல்லா எட் எட்டு மணி ஒம்போது மணிக்லா எல்லா வீ்ட்லயும் சாப்ட்டு தூங்கி லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவாங்க
ம்
இப்பெய்ல்லா பாத்தீங்ன்னா பதினோரு மணி பன்னெண்டு மணி வரை யாரும் தூங்கறது இல்ல எல்லாத்தையு கெடுக்கறது இந்த மொபைல் ஃபோன் இப்ப நமக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு காலையில மார்னிங் சீக்கிரமா எந்திரிக்கணு ஆ கெளம்புனோ ஆ எல்லாருக்கும் லன்ச் ப்ரீப்பேர் பண்ணனும் பிரேக்ஃபஸ்ட் ப்ரீப்பேர் பண்ணனும் நம்ப்ளு ஒர்க் போகணு அப்டின் ஒரு ரெஸ்பான்ஸ்பிலிட்டி இருக்கு சோ ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்கணு அப்டின்னு ஆனா இப்ப எல்லா வந்து பாத்தீங்ன்னா எல்லா நம்மோ இந்த மொபைல் ஆல எல்லா ஸ்பாயில்
அது பாவ்க்கா அது பாக்க ஆரம்ச்சோம்னா ம் டைம் போறதே தெரிய மாட்டேங்
ஆமா
லா ஆபீஸ்ல யூஸ் பண்றது அதுக்கப்பறோ
தா நா ஒர்க் ப போது பாத்தீங்ன்னா வச்சுக்கங்ளே எனக்கு வந்து நா செவன் செவன் தேர்ட்டிக்குலா நா வீட் ல இருந்து லெஃப்ட் ஆகணு நா அப்ப காலைல மார்னிங் வந்து கொஞ்ச சீக்கிர ஒரு ஃபைவ் ஃபைவ் தேர்டி அந்த டைம்க் எந்திரிச்சா தா நா வந்து கா வீட்ல எல்லா வேலயு முடிஸ்ட்டு மதியான லன்ச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு பிரேக் ஃபாஸ்ட்டு டிஃபன் செஞ்சுட்டு நா கெளம்பறதுக்கு சரியா இருக்கு ஆனா எப் அப்படி
பொறுப்பாள்களா
இல்ல இப்ப ஏது பண்ணல சிஸ்டர் இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வீட்ல தா இருக்கே
ம் ம்
அப்ப வந்து பாத்தீங்ன்னா அப்ப அந்த ஏர்லி மார்னிங் நா எழுந்திருக்கணுந்தா ஆனா அந்த மொபைல் பாத்தனா நைட்டு பதனோரு மணி பன்னெண்டு மணி ஆய்டு ஹஸ்பண்ட் தூங்கிட்டவர் எந்திரிச்சு ஆ போன வச்சுட்டு தூங்கு அப்டின் கத்துவாரு
உண்மதா எல்லார் வீ்ட்லயு அதா சிஸ்டர்
அதாவ்து என்ன இந்த ஃபோன தொட்டுட்டா எதயாது பாத்துக்கிட்டே இருக்கோமா கேம் விளாண்டுகிட்டு இருப் போ அப்டியே எதாது இல்லாட்டி ஏதாது ரீல்ஸ் பாத்துக்கிட்ருப்போ அப்டியே போய்கிட்டே தா இருக்கு அந்த டைமிங் தூங்கு காலேல எர்லி் மார்னிங் எந்திரிக்கணு தூங்கு அப்டின் திட்டுவாரு
டைமிக் ம் அதா எல்லார் வீட்லயு தா எல்லார் வீட்லயு அப்டிதா ஃபோன தொட்டோன் வைங்க உ திட்டுதா விழுது இப்பல்லா ஃபோன மறச்சு வச் சற்றாங்க எங்க வீட்லல்லா ஃபோன மறச்சு வச்சுருவாங்க ஏன்னா எ பய்யனுக் பயந்தே மறச்சு வச்சிருவோ பாதி
ஆ இப்ப இருக்கிற பசங்க எல்லாமே ஃபோன் தானே எல்லாமே அவிங்களுக் வந்து ஒர்க்வ இது ஹோம் ஒர்க் கூட அதுலதா வருது
ஹோம்ஒர்க் அதுல வர்ர அந்த சாக்க வச்சு வேற பாத்தற்றாங்க
ஆமா ஹோம் ஒர்க்கு ஸ்கூல்லருந்து எதாது இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கறதா இருந்தா எல்லாமே இப்ப எல்லாமே ஃபோன் தா
ம் ம்
அதனால வந்து ஏ ஃபோன வந்து அவ்ளோ சீக்கிர இப்போ எதாது ஒரு டவுட் ஒன்ன பாக்கணு அந்த பிள்ளைங்க பாக் கே வேணு அப்டினா கூட நம்மகிட்ட அதுக் கேக்காது அந்த ஃபோன எடுத்து ஒடனே சர்ச் பண்ணிடுதுங்க
சேட் ஜி பி டில போய் பாக்கறா
ஆமா அதுல போய் பாத்துட்டு கட எங்கடா போய் இதெல்லா எடுக்கறீங்க அப்படின் பாத்தா எல்லா பாத்தா உள்ள போய் எடுத்து வச்சிருக்குதுங்க நமக்கு அந்த ஆப்ஷன் தெரியர்தில்ல
அவந்தா கத்து குடுக்குறா எப்டி எப்டிலா கெம்மன்
ஆமா அவைங்க யூஸ் பண்ற ஆப்ஷன் வந்து பாத்தீங்னா நமக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம கிட்டதா ஃபோன் எந்நேரமு இருக்குது ஆனா இதலா இருக்கா ஃபோன்ல அப்டிங்கறது அவைங்க யூஸ் பண்ணம்போதா நமக்கே தெரியிது
ஏனா ஆமா அது உண்ம நாலா ஃபோன எடுத்தம்னா கால் பேச மட்டுதா யூஸ் பண்ணுவே
ஃபோனா ஃபோனாலே இப்ப வந்து பாத்தீங்கனா எல்லாமே ஃபோன்லே அடங்கிடுச்சு சோ ஃபோனால நல்லது இருக்குது கெட்டது இருக்குது அது நம்ம யூஸ் பண்றத பொறுத்து இருக்குது
ஏ சிஸ்டர் லிங்க்கு படம் பாத்துருக்கீங்களா
இல்லியே
எல் ஐ கே இன்சூரன்ஸ் பாலிசி லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி
ஆஹா ந இல்ல எனக்கு மூவிலா பாக்கறது அவ்ளோ இன்ட்ரஸ்ட் கெடயாது சிஸ்டர்
ம் அந்த இதுல அப்டிதா சிஸ்ட அதாவ்து அந்த ஆப்பிட்ட கேட்டுதா அவங்க லவ்வே பண்ணுவாங்க செட்டாகுமா செட் டாகாதான்ட்டு அது வந்து வருங்காலத்துல நமக்கு அப்டி வந்துருன் சொல்றாங்க சொல்லாம சொல்றாங்க ஒரு ஆப்புருக்கூ ஒருத்த இந்த அம்பானி மாரி ஒருத்த தயாரிக்கிறா தயாரிச்சு நமக்கு அந்த அப்ப காசு குடுத்து வாங்கணு வாங்கிட்டு யார பாத் தாலு அது அன்சர் சொல்லிரு இவே உங்களுக்கு செட் ஆவானா செட் ஆக மாட்டானான்டு அந்த மாரி
இப்ப போ இப்ப போற போக்க நாடு போற போக்க பாத்தா அப்டிதா வந்து அமையு போல எல்லா
ம் ஆமா
இனியேல் நம்ம என்ன சாப்டணு என்ன எப்ப தூங்கணு அப்டிங்கறது கூட அந்த அதுக்கு ஒரு ஆப் ஒண்ணு ரெடி பண்ணிருவாங்க
அதா அந்த படத்துல அப்டிதா பண்ணிருப்பாங்க
ம்
இவங்க செட் ஆவாங்களா அவங்க செட் ஆவாங்களானு கேட்டுட்டு அதுக்கப்றோ நா இது சாப்பல்லாமா இது எ ஒடம்புக் ஒத் துக்குமா நம்ம போற பஸ்சு இதுதானா அப்டின்னு ஹீரோயின் கேட்டு இருப்பா அதுக்கப்றோ அவங்க வெரல ரெண்டா புடிச்சாங்கன்னா அவங்க எத்தன பசனேஜ் லவ் போடுறாங்கன் தெரிஞ்சிரு அந்த மாரி வரு படோ அதா போ போறபோக் ஆ அப்புடித்தா படோ இருக்கூ ஆனா நல்லாருக்கூ அந்த மாருதா செரின்னு பொய் வாழ்க்கெல்லா அப்டிதா ஓடுது பனிஷ்மெண்ட் என்னன்னா ஃபோன ஒரு வாரம் புடிங்கி வச்சுட்டு சிறை தண்டனை குடுக்காங்கள நமக்கு அந்த மைத்தி ஃபோன்ல மூழ்கி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிறை தண்டனை வந்து ஒரு வாரோ ஃபோன் இல்லாம இருக்கணு
அந்த மூவில இருக்காதுங்ளா
ஆமாமா சீமான்
அந்த மாரி இல்ல அந் இல்ல அந்த மாதிரி வந்து ரியல் லைஃப்ல வந்து பண்ணுனாங்கன் வச்சுக்கங்களே இந்த ஒலகத்துல தொண்ணூத்தி ஒம்போது பர்சன்ட்டு எல்லா ஜெயில்லதா இருப்பாங்க அ
அதான் சிஸ்டர் அந்த படத்துல அப்படி காட்டும் எந்திரன் படத்துல எல்லா அப்படிதா ஃபோன எடுப்பா எடுத்து மேலயே கொண்டு போயிருவான்ல அந்த எந்திரன் படம் பாத்துறீங்க எந்திரன் டூ
ஆமா
அந்த அது இது அப்படினால தா நீ போனால தா கெட்டு ட்டு போகுது அப்டின்னு சொல்லிட்டு அவன் எல்லா ஃபோனயு அப்டி காந்த மாரி இருத்துருவா ஈர்த்தாலு திரும்ப நம்ம மக்கள் வாங்கதா செய்வாங்க அடுத்து கடை போட்டு அதா எல்லாமே படம் நம்ம உணர்ததா செய்து
இப்ப போன் வந்து ஒரு அன்றாட வாழ்க்கை மாரி ஆயிருச்சு அவுங்கனால வந்து இப்பமா மனுசுங்க இல்லாம கூட இருந்தாலு இருப்பாங்கள ஒழிஞ்ச இந்த ஃபோன் இல்லாம அவங்கனால யாராலு இருக்க முடியாது
அது உண்மை இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா எல்லாரருன் சொன்னா வீட்டுக்காரு இல்லாம கூட இருந்துருவோ
ஆமா ஹஸ்பண்ட் இல்லாம இருப்பாங்க பிள்ளைங்க இல்லாம இருப்பாங்க அம்மா அப்பா இல்லாம கூட இருந்துருவாங்க ஆனா இந்த ஃபோன் இல்லாம ஒரு நாள் யாராலயு இருக்க முடியாது
அவுங்க இல்லாம கூட இருந்துருலா இது இங்க இது இருக்குறது எவ்வளவு மன இத காப்பாத்து தெரியுமா டென்ஷனா இருந்தோம்னா நம்ம எதாவது சாங் கேட்டா அப்படி ம மனச மாத்திரலா
அதுதா அ அதுதா அதுதா சிஸ் டர் நானு சொல்றே இந்த ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா நல்லதுக்கு உதவுது கெட்டதுக்கு உதவுது
ஒரு எழுபது பெர்சன்டேஜ் நல்ல கெட்டதுக்கு தா யூஸ் ஆகுது
ஆமா அதை வந்து நம்ம யூஸ் பண்றத பொறுத்து இருக்குது எதுவா இருந்தாலு இப்போ நமக்கு ஒரு மனசு கஷ்ட நமக்கு ஒரு மனசு கஷ்டமா இருக்குது அப்டினம்னா உள்ள போலா நம்ம வீ நம்ம இதுல மூவிஸ் சாங்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறோ அப்படினும்னா அந்த சாங்ல வந்து நம்மதா சாங் கேக்லா இல்லா யூடியூப்ல போய் எதாவது விடியோஸ் பாக்கலா காமெடி பாக்கலாம் இல்லாட்டி இன்ஸ்டாகிராமு சோ இந்த மாரி இதெல்லா நம்ம பாத்து கொஞ்ச மைண்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்கு போகலா ஆனா இப் இப்ப இருக்க சின்ன சின்ன பசங்கல்லா பாத்தீங்கனா தப்பான வந்து மூவிஸ் வீடியோஸு பிக்ச்ர்ஸு சோ அந்த மாரி இது போட்றது கேள்ஸ் கூட சாட் பண்றது சீட் பண்றது சோ அந்த மாரில்லா நெறய பண்றாங்க அதனால அந்த ஃபோன வந்து நம் ம உபயோகிக்கிறத பொறுத்து இருக்குது அத நல்ல வழியா நம்ம கொண்டு போறது இருக்குது அத கெட்ட வழியா கொண்டு போறதுக்கு இருக்குது
ம் ம் நம்ம கெட்ட வழியா மட்டுதா கொண்டு போறோ இல்ல நம்ம கெட் கெட்ட வழியாதா மேக்ஸ் இப்ப சொல்றது டைரினு ஒண்ணு குடுத்துருக்காங்க ஸ்கூல்ல சேரிங்களா அந்த டைரிய கவனிச்சு இவுங்க என்ன எழுதிருக்காங்கன்னு தெரிஞ்சாலே முடிஞ்சு போச்சு அதுக்கு எதுக்கு அவங்க செல்லுல அனுப்பிவிடனு சொல்லுங்க இங்கயே ஆரம்பிச்ருது கரப்ஷன்
ஆமா டைரி வந்து எல்லாத்துக்குமே எல் கே ஜில எல் கே ஜில இருந்து எல்லாருக்குமே வந்து டைரி குடுத்துருக்கறாங்க சோ அந்த டைரியில வந்து நோட் பண்ணி குடுத்துட்டாங்கன்னாலே அத பாத்து பேரண்ட்ஸ் பாத்துக்குவாங்க அத பாத்து இது ஓ இப்ப இத இந்த இத குடுத்துருகாங்களா சரி ஓகே இத பண்ண சொல்லலா அப்புற எதுக்கு போனு அவ பிள்ளையார் சொல்லி அங்கயே அந்த சின்ன சின்ன குழந்தைக்கு போட்டுறாங்க
ஆ ஆ வந்தோனே இப்ப ஆஃபிஸ விட்டு நா வந்தொன்ன எம்மா ஃபோன குடு ஃபோன குடு பாக்கணு பாக்கணு பாக்கணு அப்டியே பா க்கற மாரியே இருக்கு திடீர்னு எதாவது இது பாத்துட்டு இருப்பான் அது வந்து இப்போ என்னது எதோ ஒண்ணு சிஸ்டர் ஓடிக்கிட்டே இருக்கு பொம்ம
ம்
எது எதோ சொல்லுவான் தெர்ல ஓடிக்கிட்டே இருக்கு ஆ இல்ல இல்ல இதுதான் அ யூடியூப்லதான் எதோ ஒரு பொம்ம ஓடிக்கிட்டே இருக்கு த்ரீ டி பிச்சர் மாரி அதத்தான் ஒக்காந்தோ பாப்பான் இருவத்தி நாலு மண் நேரமு ஏ கண்ணு கெட்டு போயிருண்டா அது ஒரு எடத்துல இருந்தா பரவால எல்லா எட த்துக்கும் போகுது அந்த இது கண்ண சுத்தி சுத்தி உருட்டி பாப்போம் பாக்காதடான்ப சிங்ஜான் சிங்ஜான்னு ஒண்ணு இருக்கு அது பாப்பான் அ அதான் பாப்பான் அதான் ஆன்லைன்லா அதான் பாத்தா ஓரு குண்டணு சின்ச்சானு ஒடிகிட்டே இருக்கு கடைசி வரைக்கு நிக்கவே நிக்காது ஓடிக்கிட்டே இருக்கு இவனா அது ஓடுறப்ப அந்த பக்கோ ஓடு இந்த பக்கோ ஓடுனு சொல்லி அதுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பான் அந்த சின்சான என் பையன்
அந்த கால அந்த காலத்துல எல்லா வந்து பாத்தீங்கன்னா அம்பது வயசுக்கு மேல ஆனாத்தா கண் பார்வை வந்து கொறயு கண்ணாடி போடறத போடுவாங்க ஆனா இப்பயெல்லா சின்ன பிள்ளைங்க மொத கொண்டு கண்ணாடி போ கண்ணாடி கண்ணாடிங்கிறது நார்மலா ஆயிருச்சு இப்ப
ஆமாமா அது அழகுக்காக போடுறாங்க இப்ப அது வேற ஆ ஸ்டைல்
முன்னேல்லா வந்து கண்ணாடி போட்டா அய்யோ கண்ணாடி போடறமே ஒரு மாரி ஷையா இருக்குமே இப்டினு பீல் பண்ணவங்களு இருக்கறாங்க ஆனா இப்ப எல்லா வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஆயிருச்சு கண்ணாடிங்கிறது சின்ன புள்ள சின்ன புள்ளய கூட வந்து இப்ப கண் பார்வ வந்து கண்ணாடி இல்லாம அந்த புள்ளைங்கனால படிக்க முடியாது அதுக்கெல்லா ரீசன் இந்த ஃபோன கைல இப்டியே வெச்சு பாத்துக்கிட்டே இருக்கறதுதா
உண்மதாங்
ஃபோன இப்டியே வெச்சி பாத்துகிட்டே இருக்கறது அதுல எதாவது போ இது பண்ணிட்டே இருக்கறது லைட்ட ஆஃப் பண்ணிட்டு உக்காந்திருக்கறது அப்ப அந்த எஃபெகாட் ஃபுல்லா வந்து கண்ணுக்குதான வரு அப்போ அப்போ என்ன பண்ணூ அந்த கண் பார்வ வந்து கொறையா ஆரம்பிக்கு கண் பார்வ கொறைய ஆரம்பிக்கவு காண்ணடி போடா ஆரம்பிச்சிர்றது சோ இன்னைக்கு இப்பயே இப்போ ஒரு அஞ்சு வயசுல கண்ணாடி போடுறோனா அம்பது வயசுல போட வேண்டியத அஞ்சு வயசிலயே கண்ணாடி போடுதுங்க
ம் ம் சாப்பாடும் சரி கெடையாதில்ல இப்போ ஸ்கூல்லயே சாப்பாடு போட்டறந்தாங்க செரிங்ளா எந்த ஸ்கூல் எடுத்து இருந்தாலு சாப்பாடு பரவால்லன் சொன்னாங்க இப்ப நம்ம குடுத்தனுப்பறதுக்கு ஸ்கூல்ல குடுத்தனுப்பறதுக்கு வித்தியாசோ இருக்குமல்ல சிஸ்டர்
ஆமா
அதுல அதுலயே பாதி பேருதா அவுங்களோட ப இது சா சாப்பாடு ஆக்டிவிட்டீஸ்ல்லா பீட்ரூட் சாதம்ன்னு இன்னிக்கு ஒண்ணு போட்ருவாங்க இன்னை இங்க ஒண்ணு பீட்ரூட் சாதம்ன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க அதாவது சாப்பாடு பீட்ரூட் தொட்டுக்க சாப்ட முடியாதவங்களுக்கு வந்து